ஹலோ ஆ வணக்கம் நண்பா சாப்பிங்களா சும்மா தா ப்ரோ நீங்க இதுக் இல்ல ப்ரோ இன்னும் ஒரு மூணு மணி சாப்ட
ஓகே ஓகே ப்ரோ என்ன என்ன சமையல் ப்ரோ
என்ன பாஸ் ரைஸு ரசம் இருக்கு அதுக்கு அப்ளமே பொரிச்சு தருவாங்க
ஓ இங்க தெர்ல ன்பா இனிமேல் தா பாக்குணு
எப்டி வீடே பக்க சுத்தி வ வயல் வெளி எல்லா இருக்கா எப்டி எல்லா சிட்டிக்குள்ள இருக்கா
இல்லம்பா இது இப்ப தா சிட்டியா டெவலப் ஆயிட்ருக்கு
ந்தா வீட்டு பக்கத்துல செடி மட அதெல்லா இருக்கா எப்டின் கேக்குறே ஏனா
சுத்தியுமே தென்ன மரம் தா நண்பா தோப்பு தா நண்பா
பரவால்ல பரவால மழ வந்தா நல்லா என்விரான்மென்ட்
நீங்க இருக்க எட எப்டி நண்பா
ஆ ஏங் நாங்க இருக்க நாங்களு வாடைக்குதா இருக்கோ பட் ஆனா சுத்தி ஆ அந்த தோட்ட மா செடி மர அப்டிங்ற மார் தோப்பு மாரி நல்லா கொஞ்ச நல்லாருக்கு
ஓகே ஓகே நண்பா நீங்க எதாச்சி பெட்லா வளத்துறிங்ளா
டுல ரெண்டு நாய்ங்க இருக்கு
ஓகே நண்பா
நம்புளுக்கு அதுதா ஏனா நம்போ அ அது வந்து வீட்ல வந்து அப்பா வெளிய இருந்தாரு அவுங்கப்ப தம்பியு வெளிய அப்ராடுல படிச்சுட்ருந்தா நானும் வெளிய மும்பைல இருந்தன்ல அப் அம்மா மட்டு தனியா இருந்தாங்க சோ அப்ப கூடக்கி வந்து கூட ரூச ஏன்னா அம்மா வந்து ரெண்டு மூணு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அதனால அட்லிஸ்ட் கூட தொணைக்கு இருந்தா எதோ ஆங் அவங்க நல்லாயிடுச்சு பட் கூட தனியா இருக்குறோ தனியா வீடு இந்த பக்கம் இந்த மாரி தோப்பு பக்கம் அப்டியா இருனால சரி நாய்குட்டி எல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு அப்ப குட் தியோ உனக்கு நல்லது அது பொம்பள அதுக்கப் வ அது குட்டி போட்டு அது கிட்டத்தட்ட அது பதினாலு குட்டி போட்டுச்சு ரெண்டு டைமு
அது எப்படி ண்பா அது விலைக்கு குடுப்பீங் ப இல்ல நீங்களே வச்சுக்கீங்களா
ஆஹ் ரிலேஷன்ஸ்கு இல்ல பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு வித்துருவோ கொடுத்துருவோ விகிறதெல்லா இல்ல உங்களுக்கு வந்து அது குட்டி பொய்ர் அ சேஃப்பா வளர்ந்தா வ வளர்ந்தா போது நம்ம வி்த்தா அதுல வந்து க கேரட் து மொடாங்க சும்மா கொடுத்தா அச்சு அட்லீஸ்கேர் எடுத்துபாங்க அது ஒரு பக்கோ
ஓ ஓகே நண்பா அது என்ன என்ன ஏணா நீங்க வச்சிருக்கது ஓ சூப்பர் நண்பா
நீங்க நீது நீங்க எதுன அங்க வள்க்றீங்களா வீட்டுக்கிட்ட
இல்ல ன்னபா முன்னாடி வச்சிருந்தேன் நண்பா இப்ப அது இல்ல ணன்பா இப்ப பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு இருக்கு ண்பா சண்டேல வந்துட்டு இருக்கு
வீடு வீடு பக்கத்துல கொஞ்ச வீட் லேட்டா
நெ ஆமா ஆமா நண்பா இப்பதான் ஒரு கண்ணுக்குட்டி ஒண்ணு வாங்கியிர்க்ண்பா அதான் வாங்கி ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருகோ எப்படி செட் ஆகுதா நம்ம என்வாய்ர்ன்மெண் இப்ப இடத் இதுக்களாம் செட் ஆகுதானு சொல்லி பாத்துட்டுப் அதுக்கடுத்தது ஸ்டெப் எடுக்கலான்றிக்கே நண்பா
ஓகே நீங்க சொன்னீங்கள்ள நேத் து அஹ் பண்ணி குட்டியே அது என்ன என்ன பன்றி வளக்கறது சொல்றீங்களா என்ன பிசினஸ் பண்ணீங்க
அது கண்ணுக்குட்டி நண்பா
மாட்டு கன்னு குட்டியா அது அந்த ரேட்டுக்கு கெடைக்குமா ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது வந்து மினிமம் வந்து இருவது இருவத்தஞ்சுன்றாங்க கன்னுக்குட்டிய
பத்து பதினஞ்சு தானபாய் இப்ப நாங்க வாங்கிர்கப்பதா தெரிஞ்சவங்கிட்ட தான் வாங்கிருக்கோம் ஜெசி தான் நல்ல பிராண்டு தான் வாங்கிருக்கோம் அதே பாத்தீங்கன்னா நாங்க எவ்வளவுக்கு வாங்குனோம் பாத்தீங்கன்னா ஒரு மூ மூண்ரூவா நால் ரூவாக்கி தா நண்பா தெரிஞ்சவங்கிட்ட வாங்குணோங்காட்டி ஃப்ரெண்ட் அப்பாவோட நெருங்கிய நண்பருங்க
னா அது காக மத்தவங்களுக்கு அது கஷ்டம் அப்டி பாத்தா நீங்க சொன்ன பட்ஜெட்டு மத்தவங்களுக்கு வந்து அது பத்து பதினஞ்சு இரு இருவதாய்டும் உங்குளுக்குனா பரவால ஏன்னா அது ஆல்ரெடி வச்சிருக்கவுங்க கிட்ட வாங்கனால் ஆமா வச்சிருக்கவுங்க வாங்கனால் ப்ரச்சன இல்ல
ஆமா ஆமா நண் பா இதே பாத்தீங்னா மார்க்கெட்டு போய் ம சந்தைக்கு போய் வாங்கினீங்னா உங்குளுக்கு ஒரு பதினஞ்சு பத்து அதுக்குள்ள முடிச்சுக்குலா நண்பா
ஆமா அதுலியு பாத்து நல்லா இருக்குத பாக்குனோ எல்லாமே எதனால்
ஆமா நண்பா தரத்த பொறுதுதா நண்பா உம் உம் உங்குளுக்கு ஏதாச்சு அது மாரி அனுபவம் ஏதாச்சு இரு க்கா நண்பா
நம்ம வந்து அப்போ சின்ன வய்ஸ்ல இருந்து நமக்கு அம்மாக்கு வந்து வந்து அதா சொல்லுவாங்க இல்லையா ராசி ச் வளர்ப்பு அந்த மாட்டு அந்த இதுல கால்ந கடையில்லா அந்தலா நாங்க ஃபர்ஸ்ட் வளத்தது வந்து முயல் வளத்தோ
ஓகே நண்பா
இப்ப வந்து ஒரு பத் அ ஒரு நா ரெண்டே ரெண்டு இது மட்டு வாங்கின் வந்தோ ஒரு மென் ஆஹ் ஒரு ஆணு ஒரு பொன் ஏக் அது வாயின்னு வந்து ஒரு கிட்ட ஒரு ஏழு மாசோ வளத்தோ கிட்ட தட்ட தட்ட அம்பத்தி ரெண்டு ஆச்சி
ஓகே நண்பா
அது பக்கத்துல தோப்பா இருந்ததுனால பிரச்சன இல்ல அதனால நல்லா ஃபஸ்ட்டு அது நல்லா வளத் தோ அப்பறோ அதுக்கப்பறோ புறா வளர்கறது அப்டி இப்டினு எல்லா வளத்தால்
எப்டி நண்பா முயல் பாத்தீங்னா கூண்டு அடிச்சு வள ங்களா இல்ல நீங்க அப்டே சும்மா அப்டே வெ வீட்டுக்குள்ளே அப்டே வச்ச வளப்பிங்களா
இல்ல ஃபஸ்ட்டு ரெண் டு வாயின் வந்தப்போ அதுக்கு அந்த பிரச்சன இல்ல அதுக்கப்போ அது கொஞ்சோ கொஞ்சோமா இன்கிரீஸ் ஆகுறப்போ நம்ப அதுக்கான கூண்டு ஒன்ன போட்டுக்கிட்டோ
ஆ ஓகே ஓகே நண்பா
அதுக் கூண்டு செஞ்சு அதுக்கப்பறமா அதுக்குள்ளதா இரின்ச்சி எல்லா சோ அது இருகறதுனால பிரச்சன இல்ல பட் அதா ஸ்டார்ட்டிங்ல வந்து ரெண்டு குட்டினா பெரிய இது தேவயில்ல அதுக்கப்பம்மா அதொட குட்டி ரொம்ப இ கிற போதோ அது டக்கு டக்குனு என்னாவு முயல் குட்டி வந்து ரொம்ப குட்டி போடும். ஆறு மாசத்துலயே கிட்டத்தட்ட ஐம்பத் ஐம்பத்தி ரெண்டுன்ன பாருங்க ஒரு பண்ணையே வைக்கலாம் அத
என்னநண்பா சொல்றீங்க ஆறு மாசத்துல ஐம்பத்தி ரெண்டு குட்டிங்களா அப்ப மாச மாசம் குட்டி போடுங்களா, இல்ல சிக்ஸ் மந்த் ஒண்ஸ் தானா
ஒன் சம்திங் இதுல இத ஆகும்
ஓகே ஓகே என்பா
ஏன்னா அது குட்டி எல்லாம் என்ன தெரியுமா கேரட் சைஸ் இல்லாதா இருக்கும் ம் நாய் நாய்க்குட்டி விட ரொம்ப குட் ட்டியா இருக்கும்
ஓகே நண்பா அதை எடுத்து எப்படி நண்பா சேல்லீங்க நண்பா இல்ல
ஆஹ் அத நாங்க வித்துட்டோம். இப்போ அது கிட்டதட்ட ஒரு பிப்டீன் ஏய்டின் இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ரோ இப்ப இல்ல நான் சொன்னது அப்போ நல்ல நல்ல ஒரு இது ஹலோ அதுக்கப்புறம் அது வச்சு நல்லா வளர்த்து அது ஒண்ணு கலர் கலரா வந்துச்சி ஏக பட்ட கலர்ல ஒயிட் கலர்ல இருந்துச்சு பிளாக்கு இந்த கிரே ஏகப்பட்ட கலரா உருவாகச்சு அவஹ் நாங்க எக்ஸ்பர்டே பண்ணல நாங்க ரெண்டு வாங்கி சும்மா வளர்க்கலான் என்ற ஒரு காரணத்துக்கு வீட்டுல இருக்கட்டோன்று பண்ணோம். அதுக்கப்புறம் அது எ ஏகப்பட்ட புரோச்சு அதுக்கப்புறமா அங்க அங்க கொஞ்சோ கொஞ்சோ சேத்து து அ அங்க அது மொத்தத்தையு வித்துட்டோ. அதுக்கப்புறோ முயல அது ஏதோ ஒரு காரணத்த வீட்ல வேணானு விக்க சொல்ட்டாங்க அத வித்துட்டு அதுக்கப்புறோ ஒரு அதுக்கப்புறோ லாஸ்ட் வருஷோ டெண்யியர்ஸ் முன்னாடி புறா அதுக்குப்புறமா அது அத வள வளர்த்தோ நீங்க வீட்ல எல்லா எதுவு இதுக்கு முன்னாடி... எது வள்
இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல நம்ம நம்ம நாய்க்குட்டிதா நண்பா வளத்திட்டு இருந்தோ இதுக்கு முன்னாடி எல்லா எதுவுமே வளக்கள நண்பா
ஆஹ் சேரி அது எங்க வீட்ல நம்ம டை அது ஒரு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ராசி இந்த மாதிரி அ நம்ம கண்ணுக்கு வந்து இந்த அடிப்பட் பட்டு வுழுது பாத்தீங்ளா ஏதோ ஒன்னு புறா காக்கா ந அணில் குட்டிங்க எல்லா அதெல்லாத்தையு நம்ம வளரப்போ அத வளத்து அத திருப்பி ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறோ நல்லா ஆயிட்டப்புறம் போயிடு அது திருப்பி அதே இடத்துல வந்து வந்து நமக்கு இது அது ஒரு எல்லாருக்கு கிடையாது இல்லையா அந்த ஒரு பாசிட்டிவிட்டி
ஆமா ஆமா ஆமா ஓகே நண்பா
நீலு கூட வளத்திற்கோ நாங்க
நீங்க ஒரு முதலீடு ஒரு தொழில் ஒன்னு ஏற்படுத்திக்கலாம் நண்பா அதுவும் நல்லா தானே போயிட்டு இருக்கு
இப்போ அது தெரில ப்ரோ அது அது சொல்லுவாங்கல்ல எல்லாருக்குமே எல்லாமே பண்ண முடியாது ஒவ்வொருத்தருக்கு அந்த நம்ம வந்து இப்போ வீட்ல நம்ம எதவு பண்ணுவாங்கன்னா எங்க சைடுல அது அம்மா சைடுல எல்லா அப்படிதா எதோ பண்ணோனா ஃபர்ஸ்ட்டு வந்து ஜாதகம் பாப்பாங்க இது கரெக்ட் இது இது உனக்கு வந்து ராசியா இருக்கா ஆமா இது உனக்கு வந்து கை கை கொடுக்குமா இல்ல எப்படின்றதுனால ஸ் அதெல்லா யோசிச்சிப் இப்ப நம்ம இப்ப கூட வீட்ல அப் பேசினதுக்கு அத மாட்டுப் பண்ண வெக்கலா உங்களுக்கு அது நல்லா இருக்கு பண்ணு அப்படின்றாங்க சோ அந்த மாரி எல்லா பாத்துதா வெக்கணு எதுவுமே வந்து எல்லாருக்கு ஆகுணும்னா எல்லாரு பண்ணிருவாங்க இல்லயா
ஆமா ஆமா நண்பா இந்த ஜாதகத்த பாக்குறங்காட்டிதா நண்பா அண்ணனுக்கே பாத்தீனா கல்யாணோ இழுத்துட்டு இருக்கு நண்பா எடுத்தமா கூட்டிட்டு வந்தமானு இல்லாம ஜாதகத்தை ஒன்னு எடைல வெச்சு இது செட் ஆகுதா அது செட் ஆகுதான்னு போயிட்டே இருக்கு நண்பா
ஆமா அதுதா அதோ நார்மலா அதெல்லா எதுவு இல்லாம அ லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணிக்கலா இது ராய் இருக்கிறதுனால அது ஒரு கஷ் டோ
ஆமா நண்பா இப்ப பாருங்க நானு தா பண்ணே என்ன ஜாதகத்த பாத்தே உம்
இப்பருக்கிறவங்க எல்லா இப்பருக்குறவங்க எல்லா இதெல்லா யோசிப்பா ஆ எப்டி சொல்றது ஜாதக எல்லா எப் மீனு இது பண்ண மாட்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க சில பேர் எல்லா ஓ ஜாதக சொல்லிச்சா லவ் பண்றவங்களே விட்டுருவாங்க அந்த மாரி இருக்கு
நம்ம பையனுக்கு இப்பதிக் ஒரு மொட்ட அடிக்கிறான்
இது இதெல்லா வந்து அ ரெண்டு பேர் அந்த கல்யாண பண்றவங்க ரெண்டு பேரு மனசு ஓப்பன் பண்ணி பேசி புரிஞ்சுக்கிட்டா போது அந்த டைம் போது இந்த ஜாதகோ இதெல்லா அது இப்போ இப்ப கூட என்னதா ஆனாலு எல்லாமே மாறிடுச்சி அது மட்டு மார்ல ப்ரோ அதுதா இன்னு தொல்ல எல்லாமே மாறிடுச்சு எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு பட் இந்த இத வந்து தவிர்க்கவே முடியல
ஆமா நண்பா இப்ப ஒரு தொழிலே எடுத்து பண்லான் இருந்தே உங்களுக்கு செவ்வா தோஷ இருக்கு இந்த
ஆஹ ஆமா ஆமா இன்னைக்கு அந்த சனி இருக்கு அது இருக்கு குரு இங்க வரணும் அங்க வர ப்றோ அதான் அவங்க சொல்ற பார்த்த வியப்பா இருக்கு ஏததோ சொல்றாங்க எததோ சொல்றாங்கன்னு நமக்கு அது எதுவும் புரியாது
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உம் சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ நீங்க சொல்லுங்க
இல்ல அத நம்ப ஜாதக பாக்க கூட்டிட்டு போவாங்க அவருங்க அது நம்மளுக்கு தெரியாதுதான் பட் ஆனா அவங்க வந்து ஏததோ பாார்ப்பாங்க ஏததோ படிச்சு சொல்லுவாங்க அது ஏதோ பண்றப்போ நம்மளுக்கு வியப்பா இருக்கும் என்னதான் சொல்றாங்குனு பட் ஆனா சில பேர்ல்லாம் சொல்லுவாங்கன்ன உண்ம்மைய நம்மளுக்கு என்ன நடந்துச்சு நடக்க போறதெல்லாம் சொல்லுவாங்க அத நமக்கு நடக்கும் இல்லலைன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் பட் எல்லா எல்லாதுக்குமே அதை நம்பி உக்காறவங்க கொஞ்சம் தப்பு தான்
இப்ப கூட பாத்தீங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதி விருச்சிகீக ராசி ஓகோன்னு இருக்கும் அகஸ்டஸ் கூறய பிச்சுட்டு கொட்டும் பாத்தீங்களா. ஆமாபா கடைசியா பாக்குற வேலைய வேலையை ரிசைன் பண்றேம்பிங்க கடன் தான் ஒண்ணு வாங்கினே புதுசா வாங்கிட்டு விருச்சிக ராசி ஓகோனிருக்கும் குருப்பெயர்ச்சி இது இத்தன வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கதுன்னு ஒரு வாய்ப்ப ஏற்படுத்தி ஒன்னும் நடக்கல
இல்ல அதான். அந்த சொல்றது பிரச்சனை இல்லல்ல அதுக்கான எபக்ட் நம்ம போட்டா அதுக்கான அவங்க சொல்றது நடக்கும்
இல்ல இல்லனன்பா அவனுங்க வாயில அடிச்சுட்டு போறானுங்க
டெய்லியும் போறாங்க டெய்லி யும் அதே பாக்குறங்களே
அதயே ரீல்ஸ்ஸா எடுத்து போடுறாங்க இங்க பாருங்க இன்னும் ரெண்டாம் தேதி வரண்டா கம் பேக் கொடுக்குறேன்டேய்
உம்
உட்கார வச்சுட்டானுங்க ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ ஓகே